ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குது கேக்குது உனக் கேக்குதா
ஆஹ கேக்குதுடி என்ன பண்ற
நானா ச்சும்மாதா இருக்க நீ
நானு ச்சும்மா தாண்டி டைம் ஆச்சுல
ஆமா சேரி சேரி நான் நைட் ஷிஃப்ட்னால ஆஃபிஸ்ல சும்மா தாண்டி இருக்க
ஏண்டி வேல எது இல்லையா
இல்ல இல்ல அப்பிட்ல்லா பாக்க மாட்டாங்க
டி நீ வாங்கணுன் சொல்லிருந்தீல வண் ண்டி வாங்கிட்டியா
இல்லடி காசு சேத்தீட்ருக்க
இல்லடி இங்க ஒரு அண்ணா வந்து வண்டி வாங்கறது விக்கறதா பண்ணீட்ருக்காரு
உம்
அவர் வண்டிகெல்லா அனுப்புறாங்களா அதில்யு இது பண்றாரு சொ ன்னாரு அதுனாலதா கேட்டே
ஆ ஹா இல்ல இல்லடி காசு இல்ல இப்பத்திக்கி உம் சர்வேனா பாக்குற நானு
இல்லடி மாச மாச கட்ற மாதிரியு இருக்குது அது வேணா சரி சரி அவரு நம்பரு வேனா கனுப்பி வெக்குற நீயூனா கேட்டு பாரு
ஆஹ் சேரி சேரி கேக்குற
எதா நல்லதா கடச்சா பரவால்ல தான
ஆமா ஆமா போய்ட்டு வர கஷ்டமாதா இருக்கு பஸ்ல
உம்
ம்ஹம்
அப்புறோ அப்பா அம்மா தங்கச்சில்லா படுத்தாச்சா
ஓ எல்லாரு படுத்தாச்சு
சேர் சேரி
உம் எல்லா படுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிற நான்தா இனி தூக்கோ வருது ஆனா தூங்க முடில இங்க
அப்பற நைட்டு வேல எங்யாச்சு பாத்துனாலு உனக்கு எதாச்சி வேலதா நீ தேட வேண்டியத் தான எதோ பகல்லே கெடைக்கற மாதிரி
அப்டி தேடிட்டேதா இருக்க என்ன பண்றது கஷ்டந்தான காசுக்கு அதுனால இங்கன்னு போறக்கு தய்வ் செய் சொல்லு சொல்லு ஆனா உனக்கப்பிடி இல்ல பெரிய கம்பனி
அதுதா அதுதா பெரிய கம்பனில செலக்ட் ஆன ஆனா இன்னு கால் லெட்ரு வர்ல இப்ப சும்மா இங்க கணக்கு வழக்கு பாக்கறக்கிங்க மல்லி கடைக்கு தா போய்ட்ருக்கற
சேரி சேரி அதெல்லா கூப்ட்ருவாங்க சீக்ரோ
அதுக்குதா நானு வெயிட் பண்ணீட்ருக்கற
உம் உம்
நீ என்ன சாப்புட்டு போனியா இல்ல காலைல தானா
இல்ல சாப்புட்டெல்லா போல
கூட்டிட் போய்ட்டு வர்றக்கெல்லா வண்டி வந்துருமா
ஆமா நைட்டு மட்டு வண்டி வரு இதே காலைல போ ஆமா இதே காலைல போட் ட்டாங்கன்னா நான்தா போற மார்ருக்கு
காலைலனா கூடி பரவால்ல நைட்டுங்கறனால தா தூக்கமெல்லா கெட்டு வேல பண்ண வேண்டிதா இருக்கு
மா மா
நீ அதுக்கு வேற ஏதாவது நீ தேடி போனாலு பரவால தானே எதோன் தேடி பாக்கலாம்ல
க்கணும் அதான் ஒரு பதனஞ்சு நாள் இப்படி போடுவாங்களா நம்ம இதுக் பழக்குன உடனே பதினஞ்சு நாள் மாத்திருவாங்க ஆமா அதுதா கஷ்டோ இதுல
இப்போ தங்க ச்சி என்ன படிச்சு முடிச்சிடால இல்ல கடைசி வர்ஷோ படிச்
கடசி வருஷோ
ஓ
உம்
ஏதாவ அவ காலேஜுக்கு வேலைகல்லா வருதா எதா பாத்தாளா
நம்ம படிச்ச மாரி அதேதா ஒண்ணு அதுல எல்லா ஒண்ணு வர்ல வெளி வந்து தேட்டுறது தா இருக்குது
அதுதா அதுதா
உம்
எதோ கோர்ஸ் மாரி பண்ண சொல்லு அவள
உம் பண்ண சொல்லிருக்கே அதுதா நானே வேற வேல தேட்லா கொஞ்சொ வீட்லிருந்துனா இப்ப இதா பிரெச்சன இப்ப அவளுக்கு ஃபீஸ் வேற கட்டணு
டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லா படிக்க சொல்லு அதெல்லா இப்ப நல்ல ஒரு இதுல்தா போயிட்ருக்கா அதுதா படிச்சு முடிச்சா கூடி
உம் அதுதா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி உடுமல பேட்டைல இருக்கா அவ இந்த கம்பெனிதா வெச்சிருக்கா அவட்ட கேட்ருக்க ஆமா
இல்ல இங்கியுமே ஒரு பொண்ணு இருக்குது அந்த புள்ளையு வந் து அத்தா படிச்சிட்ருக்குது ஃபண்டமெண்டல்ஸல்லா படிக்கணுன் சொல்லிட்ருக்குது எதா படிச்சு முடிச்சு வேலைக் போனா நல்லதுதான படிக் சொல் ஆ
உம்
உடுமல் பேட்ள யாரு நம்ம ஸ்கூல்ல படிச்ச பொண்ணா இல்ல எது எந்த இதுல வந்து
இது படிச்சு பொண்ணு நம்ம காலேஜ் கூட படிச்ச பொண்ணு
அப்டியா சேரி சேரி தெரில யாருன்ட்டு என்னன்னு
உம் ஹ்ம் அந்த பொண்ணுக்கூடி டெய்லி வண்டில போய்ட்டு வருல
அப்ப கூட நீங்க எதா ட்ரை வேணா பண்ணி பாக்கலாம்ல நீயு
ஆஹ் ட்ரை பண்ணி பாக்லா அதுதா தெரிஞ்சவங்களே எதுவு சொல்ல மாட்டாங்க நா இவ்ளுக்குமே என் தங்கச்சிக்கு என் கேட் ட்டன்னா காசு குடுத்துதா கேட்ட அதுனால அவ கேக்குறன் பாக்குறன் சொல்லிருக்கா
ஒ இல்ல இல்ல காசு குடுக்காம பண்ணா மல்லாம் இங்க யாருமே எதுமே இது பண்றதே இல்ல
அதுதா
விடு நானு எதோன்னு இதானா பாத்தா சொல்ற
சொல்லு சொல்லு
அப்பறோ என்னோ வேலைலா செட் ஆயிர்ச்சா
உம் சொல்டாளா ஆமா கஷ் ஷ்டமாதா இருக்குது அதுதா சொல்றன்ல பதினஞ்சு நாள் இப்டி போவ
சம்பளமல்லா பரவால்லையா எவ்ளோ னுப்பது நாப்பது வருமா
இல்ல நீ ஏ முப்பது நாப்பதுங்கற பதினஞ்சுதா
பதினஞ்சு தானா போக போக ஏத்துவாங்ளா
ஆஹ் ஏத்துவாங்க ஏத்துவாங்க
செரி செரி செரி செரி
ஹ்ம் நீ போறது
நான் தா இன்னு கால் லெட்றே வர்லே இங்கதா கணக் வழக் பாத்துட்ருக் நாப்பத்தெட் லட்சங்கிறது வந்து கால் லெட்ரு வந்து நா போனாதா இப்போதைக்கு இங்கதா பக்கத்து கடைல இது பண்ணி எல்லா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து எல்லாமே பாத்துக்கறேன் இருபத்தஞ்சாயர ரூபாகிட்ட தராங்க
பரவால்ல பாரு நீ மல்லிக்கடைக்கு போறதுக்கே உனக்கு இருபத்தஞ்சாயரூபா கொடுக்குறாங்க
அது மல்லியக்கடை இ நான் வேலைக்கு எங்க போறேன்னா மல்லியக்கடை னா சிரிப்பாங்க இதே நைட்டுல வேலை செய்யறேன்னா ஒரு இதுதானே அவங்க காச எல்லாம் பாக்குறது இல்ல எங்க வே வேலை செய்யறாங்கன்னு பார்த்துதா மூஞ்சு பார்த்தே சிரிக்கிறாங்க
உம்ம்ம் இன்னும்
யார்ட போய் என்ன சொல்லி புரிய வைக்கறது நம்மளுக்கு வந்து எதுனா நமக்கு காசுக்கலாம் அங்க இருந்துதான் ஆகணும்
ம்ம்ம் ஒப்
அப்புறம் அவங்க சொந்தக்கார புள்ளைங்க யாரோ வந்து இந்த கம்பெனிதான் வச்சிருக்காங்க அங்க பேசணும் கேட்கணும் சொல்லிகிட்டு இருந்தே
ஆமா அதுதான் சொல்றே இந்த சொந்தக்காரங்கலாம் பேருக்குதான் யாரும் நம்மளுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க
இல்ல அதுக்குன்ட்டு ஏதோ ஒன்னு சொல்லலாமல்ல உங்களுக்கே தெரியுமுல எவ்வளவு கஷ்டப்படுறோம் என்ன ஏதுங்கிறது
சும்மா போயி போய் கேக்குறதுக்கும் அசிங்கமா இருக்குது
நம்ம அம்மாஅப்பாக்கு தான் சங்கட்டம் படிச்சுட்டு இந்த புள்ளைங்க இப்டி இருக்கு இருங்கிறது
ஆமா ஆமா ஆனா இவங்களுக்கு சொன்னா புரிய மாட்டுங்கிது கேட்டு பாரு கேட்டு பாரு கேட்டு பாருன்னு
இல்ல அப்பவே ஒ வீட்டுல வந்து அப்பயும் ஒம் வீட்டு்ல வந்து பிஜி பண்ண சொன்னறாங்க நீ அப்பவே பண்ணிருக்கலாம்ல
அப்படியே பண்ணியிருந்தாலும் என்ன சொல்லு நீ என் தங்கச்சிய படிக்க வச்சு என் எப்படி படிக்க வைப்ப
அதுவும் கரெக்ட் தான் இந்த பேச்ச சார்ஜ் வாங்காம இருக்கலாமே ஆகும் அத சொல்லே
இப்ப கூடி அந்த பொண்ணு வேலைக்கு சொல்ல மாட்டானா கேக்குறது இல்ல இப்ப கூடி அப்பள்ளயே வந்துட்டு எனக்கு கொஞ்ச நேரம் இது கிடைச்சிருச்சு அப்ப எங்க அம்மா கூப்பிட்டு இத சொல்றாங்க அந்த பொண்ணு கிட்ட மறுபடி கேட்டு பாரு
ஓ பெரிம்மா பொண்ணுகிட்டியா
ஆமா
ஓ சரி சரி சரி அந்த பொண்ணு கல்யாணம்ன்னு சொல்லிட்டு இருந்தே
ஓ கல்யாணமல்லா ஆயிருச்சு போன மாசத்
ஓ சரி சரி சரி
ம்
சேரி நம்மளா தேடி கெடைக்கிறதுதா இது எங்க போய் யாரு ட்ட போய் கேட்டு என்னத்த பண்றது
என்ன பண்றது வேற அது பொண்ணு மட்டு இல்ல அவுங்கண்ணாவு ஏதோ இந்த மாரி நல்ல ஒரு இதுக்கு வேலைக்கு தா போறா
இல்ல நம்ம பேசறதே வந்து பொண்ணுங் கூடதா அவங்களே சொல்லல அப்பற எப்டி அண்ணாங் கிட்டலா போய் இது
அதுதா அதுதா ஒரு மனசு சு வேணு நம்ம வளந்தா அடுத்தவுங்களயு வளத்திடணு அப்டின்னு வளத்தி உட வேண்டா எதோ கொஞ்சொ சொல்ல வாச்சு செய்லா சொல்லி நீ வந்து பண்ணி பாரு அடி சொல்லா பய் சேத்தி உட வேண்டா எங்கியூ
சேரி இதுல என்ன இருக்குது விடு நம்மளுக்கு கடைக்ணுன் இருந்தா கடைக் கு அவ்ளோதா
அதுதா
ப்ப என்ன பிரேக்ல இருக்கிறியா
ம் ஹலோ
இப்ப என்ன பிரேக்ல இருக்றியா
ஆமா ஆமா
சேரி சேரி சேரி
ம் உனக்கு முடிஞ்சிர்ச்சு நீ போய் படுக்கறக்கே போய்ட்டியா
இல்லில்ல எனக்கு வந்து காலைல ஏழெட்டு மணிக்கெளம்புவ நாலு மணிக்கு வந்துருவ வீட்டுக்கு அவ்வளதா சாயங்கால்த்துக்கு மேல வேற யார் ஒருத்தங் பாத்துக்குறாங்க
பரவால பரவால போனக் அதுக்கே வந்து இருவத்தஞ்சாயிரோ
ஆனாலு எப்ப கே கூப்ட்டாலு போயாகணு எல்லா வலையும பா த்துக்கணு கணக் வழக் குங்கது இல்லாம எல்லாமே பாத்துக்கணு பண்ணணு வீடு பக்கோ இருக்குறவுங்க பாப்பாங்க பண்ணுவாங்க தா
ம்
காஸ் கேட்ட குடுப்பாங்களா நம்மளா பண்றது தான பேசுறவங்க என்னவேனா பேசுவாங்க
ரு எதுக் குடுத்து
ஏனா தங்கச்சி இப்பதா காலேஜுக் போறா அப்பாக்கு வேல எல்லா இப்போ இல்ல
உம் ம்
அதுனாலதா வேற எது இல்ல
அப்டியே மாறிருச்சு வாழ்க்கைய எல்லா ஸ்கூல் லா படிக்கும்போது எப்டி இருந்தோ
அதுதா அதுதா எனக்கு கேட்ட வரைக்கு பாதிப்பேத்துக்கு கல்யாணமாயிருச்சு ஆயிட்டு இருக்குது நெறைய பேரு கல்யாண ஆயிச்சுன்றாங்க
அதுதா எதுக்கு இப்டி அவசரப்படுறாளுங்கனு தெரியமாட்டேக்கிது
என்னவோ ஒன்னு பண்ணிட்டு போட்டு
க் ம் பண்ணட்டு போ வாரத்துல லீவ்ல்லா இருக்கா ஒனக்கு
இல்ல இல்ல ஏழு நாளுதா போய்தா ஆகணு லீவுனா முன்னாடியே சொல்லணு அவுங்கிட்ட
அப்டியா செரி செரி
ஆ
உம்
செரி பிரேக்ல முடிஞ்சுதா உனக் கா என்
இப்ப முடிஞ்சுது பிரேக்கெல்லா அது கண்டுக்க மாட்டாங்க செரி இருந்தாலு பாக்குறா அங்ககருந்து ஒரு தம் பாக்குறா
அதுதா அதுதாங்க அதா கேக்குற வேலைல இருந்து பேசிட்டு இரு காலே அதுதா கேட்ட ஆ இப்ப தூங்குனாதா காலேல நா இனி அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரி முடியு எந்திரிச்சு ரெடியாயி போய் ம் அப்பறம் நா மறக்க மறந்துட்டே அந்த அன்னைக்கு ஒரு சிம் கார்டு குடுடுத்திருந்தலா உகிட்ட
உம்
அன்னைக்கு ஒரு சிம் கார்டு குடுத்துருந்தேன்ல
ஆமா
பத்தரமா வச்சிருக்கியா
ஆ வச்சிருக்கேனே
இல்ல இல்ல தங்கச்சிக்கு புது போன் வாங்கிருக்கோமா அதுக் சிம் கார்டு வேணு இப்பதா ஞாபம் வந்துச்
சரி அப்ப நா நாளைக்கு போம்போது எடுத்து குடுத்துட்டு போறே
ஏப்படியு அந்த கடையில்ல தா இருப்ப அப்படி இல்லனாலே என் தங்கச்சி வீட்டுல இருந்து நீ கொடுத்துரு நாளைக்கு நம்ம என்னன்னு பேச
சரி சரி நா பாத்துட்டே இருக்க நா வைக்கிறே
ஆஹ் சரி சரி அம் கரெக்தா